ந வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி நைட் சாப்ட்டீங்ளா தோழி
ஆ சாப்ட்டாச்சி தோழி சாப்ட்டாச்சி நீங்க
ம் நானு சாப்ட்டே தோழி
சரி சரி சரி த்த இன்னைக்கு எத பத்தி பேசலா
சும்மா வந்து பேசுவோ நம்ம இந்த சின்ன சின்ன தொழில்கள்லா வெச்சு லாப வந்துர்கா அந்தமார்லா சொல்லுவாங்கல்ல
ஆமாமா
அது அந்தமாரி பேசுவோ
ஆ செரி செரிங்கதோழி
இப்பம் சின்னதா வந்துட்டு முதலீடு பண்ணிலா நெறய பேரு லாபமு எடுக்கறாங்க
ம்
சில பேருக்கு வந்து அந்த ஸ்டார்ட்டிங் ஆரமிக்கறப்ப நெறய பிரச்சனைகள்லா வருது அந்த மாரி உங்குளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஏதோ ஒரு கட்தோழி
அதா இப்ப எல்லா பாத்தீங்கனா சின்ன சின்னதா ஜூஸு இப்ப ஜூஸுங்கலா பாத்தீங்கனா கேரட்ஜூஸு பீட்ரூட்ஜூஸு இந்தமாரி ஃப்ரெஷ்ஷாபோட்டு பா இது பண்ணாம இந்த காலையில வாக்கிங் போறாங்கல்ல அவ்ங்களா வந்து வீட்டுல குடிக்க றாங்களோ இல்லயோ அவங்க போற வழியில வந்து சின்னதா ஒரு ஸ்டால் மாரி போட்டு அந்த ஜூஸ் ஸல்லா வச்சிக்கிறாங்க கொஞ்சமா தா செய்யறாங்க ஆனா மோரு ஒரு லெமன் ஜூஸு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சிது ஒரு நாளைக்கு ஒரு ஓ ஒரு சின்ன சின்ன டப்பால எடுத்துட்டு வர்றாங்க அது தீர்ற வர
அது ஓகேதானே வந்து நமக்கு வேஸ்டு ஆகாது இருக்கறத வித் துட்டு போற மார்ருக்கு
ஆமா அது ஒன்னே இருவத்தஞ்ர்பா முப்பருவா குடுத்தர்றாங்க ஒரு கப் அது வந்து சாதாரணமா வாங்கி குடிச்சிட்டு போய்ட்றாங்க இயற்கையானதா இருக்கதுனால நல்லதா கெடைக்கும்போது மக் களு வாங்கி குடிச்ட்டு போய்ட்றாங்க
நா மாமா
அதுவந்து அது ஒரு நல்ல இதுவா ப்ப போய்ட்ருக்கு நெறய பேர் லேடி பெண்கள் தா நெறய பேர் அத செய்றாங்க
ஆமா அதுலஇந்த தேங்கா பால் வச்சு அதுஒண்ணு இந்த தேங் நா பீட்ரூட்ஜூஸூ கேரட் ஜூஸூ
ம் ம்
அதெல்லாமே வக்கிறாங்க அதுக்கு சின்னதா ஒரு பாட்டிலு ரெடி பண்ணி கிறாங்க வந்துட்டு கொஞ்சவந்து நல்லா ஓட ஆரமிச்சுச்னா பார்சல் கேக்குறவங்ளுக்கு பாட்டில்ல ஊத் தி வந்து அத குடுத்துட்டாங்னா குடிச்சிட்டே பேய்ட்றாங்
ஆமாமா அந்த சின்ன சின்ன பாட்டில்ல ஊத்தி குடுத்தர்றாங்க அதா அதா இப்ப அதே மாதி கடல வேக வச்சு வச்சுகுறாங்க பயறு இந்த மரிச்சு ஒரு நார்மல் ந்த தானியங்கள வந்து ஒரு அஞ்சாறு வகய வேக வச்சு ஒருசிலத தேங்காபூ போட்டு ஒருசிலத காரம் போட்டு ஸ்வீட் போட்டு செலஇது அந்தமாரி எடுத்து ரெடியா வெச்சுக்றாங்க அதயு காலைய்ல வந்து நல்ல சத்து நெறய பேரு வீட்ல மோஸ்ட்லி செய்றது கிடையாது இப்டி வெளில வந்து நமக்கு இயற் கையா சுத்தமா கெடைக்கும்போது அத வாங்கி சாப்பறதுக்கு நெறய பேர் வராங்க ஆனா அதெலா வந்து ஈஸியா ஒரு நல்ல ஒரு தொழிலா போய்ட்ருக்கு
இப்ப ஆமா இந்த தொழில்னு வந்துட்டு முதலீடு நம்முளுக் கம்மிதா இப்ப வந்து இந்த சுண்டலு வேர்கடலல்லா ஒரு கிலோக் கணக்குல நம்ப ஓரளவுக்குதா வாங்குவோ ஆனா இவங்க கி ட்ட குடுக்கறப்ப நம்ம நாலா வந்து சாப்ட்ருக்கே வெளில இப்ப முன்னாடிலா வந்துட்டு பத்துருவா ப்ப வந்து இருவத்தஞ்ரூவா ஒரு இத போட்டு குடுத்தா அந்த மாரி அதுலே வந்துட்டு வெங்காயோ கேரட்ட லைட்டா தூவி எல்லாத்தி போ ட்டு குடுக்கறாங்க இப்ப அதனால அந்த வந்து நல்லாருக்கு போற வழில சாப்டுட்டு அதே மாரி போறமார்ருக்கு அதே மாரி பொறி இதெல்லா முன்னாடி நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து கு ப்பாங்க இப்ப அங்கங்க இருக்கு நம்ம போய் வாங்கிக்கிற மார்ருக்
ம் கண்டிப்பா கண்டிப்பா
ஒரே ஒரு தாத்தா கொண்டு வருவாரு அவர் என்னன்னா அந்த ஒரு மூட் டதா இருக்கு அது பின்னாடி பொரிய வச்சுக்கிட்டு மீதி வந்து ரெண்டு பை சைக்கிள்ல முன்னாடி தொங்கு அந்த ரெண்டு பைல தா வந்துட்டு பொட்டுக்கடல க்கு கடல இருக்கு அப்பற வந்து கார பொரிய ஒரு டப்பால போட்டு வச்சிருப் பாரு அது அவுலு எல்லாமே அந்த குட்டி அந்த சைக்கிள்லயே எல்லாத்தையு இருக்கு அப்டியே நம்ம கே ட்டம்னா அந்த பொறிக்கு வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பேக்கெட்டு கவர் மாதிரி செஞ்சிருப்பாங்க நல்லா
ஆமாமா இப்டி கவராவே பின் போட்டு வச்ச மாரி செஞ்சிருப்பாங்க ம் ம்
அ அதுல போட்டு குடுப்பாங்க நல்லாருக்கு அது வந்து அப்பல்லா வந்துட்டு அஞ்சுரூவா ரெண்ரூவா இவ்வளதா ஒரு பொரியே ரெண்ரூவா ஆமா
ம் நெலகடலைலா வறுத்து வருது ரெண்ரூபா ஒர்ரூபாக்லா விக்கு அப்ப இப்பெல்லா ஒரு பேக்கெட்டு க கம்மியாபாத்தா அஞ்சுரூபா இல்லெனா பத்துரூபா தா அந்த பேக்
ம் ம் ஆமா அது மாரி இந்த தீபாளி டைம்லலா இந்த முறுக்கு ஸ்வீட்ஸ்லா செய்வாங்க முறுக்கு அதுரசோ இந்த ரிப்பன் பக்கோடா இதெல்லா வந்துட்டு வீடுகள்ல சில பேர் வந்து செஞ்சு அது வந்து குடுப்பாங்க ஒரு பாக்கெட் நூறுவா ஒரு பாக்கெட் நூறு ம் அதுலயு நம்ம மாவு தா வந்துட்டு இது பண்ண போறோ மொத்தமா வாங்கி அந்த எண்ணெய்ல்ல பொறு ச்சு குடுத்து அத குடு யாருமே இப்ப செய்றது இல்லல அதனால வந்து நம் வியாபாரமா பண்ணா ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்
அதா அதா அதா ம்
அது மாரி அப்பறோ வந்து இந்த மோர் எல்லா இருக்கு பாருங்க வண்டு மூரே வந்துட்டு இப்ப எப்டி பண்றாங்க வந்து மோரு அந்த ஒரு டம்ளரே வந்துட்டு பதினஞ்சு ருவா வெறும்மோரு அதுல வந்துட்டு புதினா கொத்தமல்லி அரச்சு அப்டியே ஊத்திறாங்க
ஓ சரி சரி ம்
அத வந்து கலக்கி ஒரு டம்ளர்ல ஊத்தி ஜிலு ஜிலுன்னு இப்ப சுத்தி ஐஸ் கட்டி வச்சுட்டு அதுல ஊத்தி குடுக்குறாங்க அதுல வந்து காராபுந்தி இருக்கும் ஒரு மேல நாலு தூவி விட்டு குடுக்குறாங்க
ஓ ஓ அது ஒரு வித டேஸ்ட்டு ஆ கண்டிப்பா ம் ம் அதெல்லா ரொம்ப குளிர்ச்சி இல்லங்க மோர்ல்லா குடிக்கிறதுங்கிறது ம்
அந்த இதெல்லா பாத்திருக்கீங்களா கூழ்லா ஏ டுப்பாங்கல்ல அது நல்லா இருக்கும் வந்து கேழ்வரகு கூலு ஆ அதுலயே மோர் வச்சிருப்பாங்க
ஆமா தொட்டுக்க எல்லா வச்சு நல்லா இருக்கும் அந்த அப்பளோ வடகோ அப்பறோ கொத்தவரங்கா வறுத்து ம் இதெல்லா வறுத்து அழகா வச்சிருவாங்க அதெல்லா அழகா வறுத்து வச்சிருவாங்க நல்லாதா இருக்கும் அதெல்லா ம்
மாங்கா ஊறுகால்லா இருக்கும் அதுல நல்லா எழு எவ்வளோ நாலு சாப் ட்டுக்குலா அந்த ஒரு செம்பு வாங்கனம்னா
அந்த சைடிஷ் எவ்ளோ நாலும் சாப்பிட்டுக்கலா ஆனா அதெல்லா அவ்ளோ நல்லது குளி ர்ச்சி அவளோ ஒடம்புக்கு நல்லது ஆமா சொல்ல போனா ம்
ம் அப்பறோ அந்த மாரில்லா நறைய பாத்துருக்கே அப்றோ சின்ன சின்னதா இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்ப வந்து பிள்ளையார் விப்பாங்க அந்த சின்ன களிமண்ல வந்துட்டு வச்சு ஆ அந்த இந்த இதெல்லா வந்துட்டு அதெல்லா ஒரு சின்ன சின்னதா அந்தந்த அந்த அந்தந்த டைமு பண்றாங்க சில பேரு வியாபாரமே
கண்டிப்பா அந்த பிள்ளையார்ல்லா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அழகா சில இது வந்து களிமண்ணு கலர்லேயே அப்படியே கரு ப்பவே அந்தது நல்லா இருக்கும் அதுல வந்து கலர்ஸ் அடிப்பாங்க பெயிண்ட் அடிச்சு வச்சிருக் ப்பாங்க ஆனா எனக்கு வந்து பெயிண்ட் அடிச்சத விட நா அந்த கருப்பா இருக்குல்ல அததா நா வீட்டுக்கு வாங்கி வச்சுப்பே ஆமா சாமி கும்புறதுக்கு அததா வாங்கி வச்சுப்பே ஆனா அது ஒரு மாரி நல்லா இருக்கும் அதுதா என்னவோ இயற்கையா இருக்க மாரி ஒரு
ம் வாங்கி வச்சுட்டு அதுக்கான சின்ன பிள்ளை எல்லாம் வாங்கி வப்போம் எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு அதுக்கு குட்டி கொட எல்லாம் வாங் அங்கே வச்சிருப்போம் குடி குட்டிக் கொட மால இதெல்லாம் வாங்கி மூணு நாளு க்கு நம்ம வீடலயும் பூஜ எல்லாம் போட்டுட்டு மூணாது நாள் அங்க பெரிய பிள்ளையாரு கிளம்பறப்ப
ம் ஆமா கரைக்கிறதுக்காக ஆமா அப்டிதான் குடுத்து விடுவோம் ஏதாவது இந்த பெரிய பிள்ளையார் தெ அதா தெருவுக்கு தெரு வச்சிருவாங்களே பிள்ளையார்ல்லாம்
இப்ப பிள்ளையார் எல்லா பாருங்க எப்படி எப்படி டிசைன் பண்றாங்கண்டு மோட்டர் பைக் குல உக்காந்துருக்க மாறி பிள்ளையார்
இப்போ பிள்ளையாரு கன்ன தூக்கிட்டு இருக்க மாறி அப்பறோ பிள்ளையார் வந்து ஆ ரஜினி மாறி இருக்கற பிள்ளயாரு அந்த மாறி நிறையா டிசைன்
பிள்ளையார்னா பிள்ளையார் மாறி இருந்தாதா அது நல்லா இருக்கு அத வந்து உம் அதுதா கியூட்டு் இப்ப இத வந்து இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு அதெல்லா நல்லாவே இருக்க மாட்டேங்குது அ கடவுள கடவுளா பாக் கணும் அது மாறி வச்சு செஞ்சா தானே நல்லாருக்கும்
இப்ப பொம்ம ரீசண்டா ஒண்ணு விக்கிறாங்க இந்த பொம்மையெல்லா சேப்போம்ல்ல கை கால்ல எல்லா த்தியு இந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி குடுக்குற அந் ஒரு பொம்ம பாத்தீங்கன்னா இப்ப சிவன் வந்து வச்சிருக்காங்க சிவனை வந்து உடம்பு தனியா கால் தனியா ஆ கைத் தனியா ஒரு புலிக்குள்ள அதை எடுத்து ஃபிட் பண்ற மாறியு
ஆ
கழுத்து உள்ள பாம்பு அதை எடுத்து ஃபிட் பண்ற மாறியு கையில வச்ச உடுக்கை அத தனியா எடுத்து ஃபிட் பண்ற மாறியு
ஆ அதா அதா கடவுளோட மதிப் பல்லா வந்து இப்ப க கொழந்தைங்களுக்கு சொல்லி தரதே கிடையாது ஆ
உம் அந்த மாறில்லா வந்துட்டு நறைய பொம்மைகல்லா வந்துருச்சு உம்
இதெல்லா விளையாட்டு ஜமானா கொண்ட்டு வந்தா எப்டி இருக்கும்
உம் ஆமா ஆ கஷ்டந்தா இதெல்லா
அ சின்ன பிள்ளைல பேப்பரை மெதிச்சா கூட தொட்டு கும்பிடுவோ நம்மளுக்கு அப்டிதா சொல்லி் குடுத்தாங்க
ஆமா ஆமா
ஆ இப்ப வந்து கடவுள் பிள்ளயா இருந்தா இப்படி விளாட்டு ஜாமான் மாறி வச்சுட்டு அதெல்லா நல்லா இல்லதா நிறைய இது அப்டியே தள்ளி போற மாறி செஞ்சுட்டாங்க அந்த தூரமா வைக்கிற மாறி செஞ்சுட்டாங்க
அ அது உம் அப்புற இப்ப சின்ன சின்ன கடைகள்ல வந்து இந்த லெசி லெசி இருக் கும் பாருங்க தயிர்ல அது என்ன பண்ணிறாங்க அந்த தயிர்ல மேல வந்துட்டு இது இருக்கும் பாருங்க ஆட அதெல்லா தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க தயிரு வந்து நல்லா லெசி போட்டு உம் முன்னாடில்லா கம்மியா இருக்கும் அந்த நெறைய ஜூஸ் வச்சிருப்போ பார் ஏப்பு குடிப்போம்ல இந்த ஃப்ரூட் மிக்சரு பாதாம்பாலு அதுல வந்து ட்டுலெசி இருக்கு கொஞ்சம்மா வெச்சிருப்பாங்க வந்துட்டு இப்ப உள்ளவங்க அந்த மா வந்து அது வந்து பதினஞ்சு ரூவா அந்த மாதிரிதா இருக்கு இப்ப வந்து லச்சிக்குனே தனி கடையே இருக் கு எல்லா வந்து என்னன்னா இந்த கப்புக்குள்ள ரேட்டு அ நீட்டா குடுக்கறதுனால கொஞ்சொ அதிகமா வெச்சு கெட்டியா வந்து போட்டு அந்த ஆடைய வந்து மேலாள வ
ம் ம் அதா முன்னாடி செய்றதுல இப்ப கொஞ்சொ டிஃப்ரெண்ட் காம்ச்சு டு சச்சு அதிக பணத்த வெச்சு சம்பாரி
ஆமா பேக்கிங் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுனாலே அதுக்கான தகுந்த காசு கெடைக்குது நம்ம என்ன பண்ண ஒன்னு அந்த பேக்கிங் வந்து கரெக்டா இருக்கணு ஒரு நீட்டா இருக்கணு அதுலதா நம்மளுக்கு வந்து இதாகுறது
அதா அதா அதா
அதா அழகா வந்துட்டு இப்ப இது இருக்கு பாருங்க நட்ஸ் எல்லா
ஆ
நட்ஸ் வந்து எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இருவத்தஞ்சு கிராம் தா ரொம்ப கெடையாது இருவத்தஞ்சு கிராமுக்கு ஒரு சின்ன டப்பா வெச்சு அத ஒ ஒரு கொஞ்சொ நட்ஸ போட்டு லைட்டா ஒரு ட்ராப்பு வந்து தேன் ஊத்தி குடுக்குறாங்க அந்த டப்பா வந்து இருவத்தஞ்சு ருவா
ஓ
இருவத்தஞ்சு ருவாக்கு ஆ எல்லா நட்ஸையு வெச்சு குடுக்குறாங்க அதனால ம் நம்ம இப்ப யோசிக்கிறத பண்ணாலே அது ஒரு நல்ல ஒரு மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நமக்கு ஒரு ஏதோ ஒன்னு அ பண்ற மாரி அந்த மாரிலா இருக்கு அது மாரிலா நெறைய இப்ப வந்துருச்சு அப்றோ வந்து ம் இந்த இதெல்லா இருக்கு பாருங்க யா அந்த கிஃப்ட் கடைக்கெல்லா யாருமே போறதில்ல இப்ப முன்னால்லா வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு பேட் டே ஒரு வேற ஏதா ஃபங்க்ஷனாலு ஓடிப்போய் அந்த ஃபோட்டோ பிரேம் வாங்குறது இத பண்ற து பொம்மைய வாங்குறது இப்பில்லா இருந்துச்சு இப்ப கிஃப்டு கத எல்லா யாரு
போறதே கெடையாது அந்த இது வாங்குற மாரியே தெரியலையே இப்ப எல்லா ஆமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி சொல்லிக்கிறது அதுலயே எதா டிசைன பண்ணி அமுச்சு விட்டுர்றது இப்ப எல்லா அந்த மாரி அமுச்சு வி ட்டுக்குறாங்க இப்ப எல்லா
அந்த மாரில்லா நறைய இருக்கு வந்துட்டு அது மாரி இந்த இதெல்லா அது என்ன ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி எல்லா ஒரு அவங்க வந்து பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு அதெல்லா வந்துட்டு ஒரு மொத்த மொத்தமா எடுத்து அத ஒரு வியாபாரமா பண்றாங்க அந் மாரி ம் ம் வேற என்ன சின்ன சின்ன இந்த சோலக்கறுது கானு ஸ்வீட் கானு
ஆமா ஆமா ஸ்வீட் கான்லா பாத்தா ஒரு சின்னொண்டு கப் லயே வெச்சு குடுக்குறாங்க
ம்